தோழி வண்க்கம்
வணக்கம் தோழி என்னா பண்றீங்கோ சாப்டீங்ளா
சாப்டாச்சு தோழி நீங்க என்னா பண்றீங்கா
நானு சும்மாதாங்கோ டிஃபன் என்னா செய்தீங்கோ
நா டொமொ ந டொமொட்டோ ரைஸ்தா தோழி பண்ணே எம் பையே வேலைக் போறா இல்லீங்ளா கொஞ்ச காலிலே எழுந்து பண்ணிட்டே ஹலோ ஹலோ பேசுங்க தோழி வேற தோழி உங்கள்துதா டவர் கடைக்ல போல அலோ
சீ
தோழி உங்கள்து ஆ ஊர்க்கா வெச்சுட்டே தோழி நீங்க என்னா செஞ்சீங்க தோழி ஹலோ
நா ஃப்ரை
நீங்கெங்
ட் ரைஸ் பண்ணே
ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்ளா வாய்ஸ் கேக்ல தோழி நானு கத்திட்ருக்கே ஆ கேக்குத் பண்ணிட்டீங்க ஆ ஆ ஆ சேரி சேரி தோழி வேற என்ன விஷ்யோ சும்மா ரைஸ் வெடிச்சிட்டு தோழி வங்காய நல்லா பட்ட லவங்கல்லா பைசஸெல்லா போட்
பொறுமியா பொறுமியா சொல்லுங்கோ இவ்ளோ ஸ்பீடா போறீங்கோ
அது சொல்லி சொல்லி பழகிருச்சு தோழி ஒண்ணு இல்ல தோழி வங்காய வந்து ஃபஸ்டு நல்லா எண்ண ஊத்தி காயிட்டும் காஞ்சன்ன பட்ட ஒன் ன்னு லவுங் க ஒண்ணு செரிங்ளா கொஞ்சூன்டு சோம்பு செரிங்ளா அது இது ஆனப் பிறவு வங்காய வந்து ஒரே ஒரு வங்காயம் பெரிய வங்காயன்னா ஒன்னு ஒன்னேலே நல்லா மெலிசா கட் பண்ணி அதுல போட்டு வணக்குங்க வணகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கு இல்லிங்ளா அஹ் அது எடு அது எடுத் த்து ஒரு ஸ்பூன் போட்ருங்க அந்த வங்காயத்துல் நல்லா வணங்கிட்டு கண்ணாடி பதொ வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க போட்டுட்டு நா அது கொஞ்சி நல்லா வணக்கிட்டு கொஞ்சு சக்தி மெளகாத்துள் இருக்கு பாருங்க செரிங்கா அது காரத்துக்கு ஏத்த பொள்ள ஒண்ணு போட்டு ஒரு பச்ச மெளகா போட்ருங்க ஓகேங்ளா கொத்தமல்லி புதினாக்க கொஞ்சு இருக்கு வீட்ல இருக்கு இல்லிங்ளா அது எத்து அதுல போட்டு நல்லா ஆ இது பண்ணி நல்லா மேக்
நீங்கிதூ போடுவீங்ளா நியூட்ரமுல் மில்க் மேடுஸ் சொல்வாங்கில்ல அந்த இது மாரி வருமே சோயாபீன் சாஸ் சோயா ச்சேன்ஸ் ஆ ஆமா அந்த இது மாரி வர்தில்ல அத நாங்கோ யூஸ் பண்ணுவோ தக்காளி சாதம் பண்ட்டவே எங்க வீட்ல அது எல்லாருக்மே புடிக்குமா புருஸ்
கொர் அது வந்து தா இது தம் கட்டி போடுவீங்க நா டம் கட்ல சாத வெடிச்சு இத்ல போடுவே அவ்வளதா தோழி
ஓஹோ சாதம் வடிச்சிட்டு தனியா கலருவீங்ளா நீங்கோ
ச்சு நல்லா இருக்கு அதுக்கூட ஒர் ரெண் நல்ல பழுத்த தக்காளி மூணு இல்ல நாலு போட்டு நல்லா மெளகாத்தூள் எல்லா போட்டுக்குன் நல்லா மூடி வெச்சு தக்காளி கிரேவி வந்துரு நல்லா கிரேவி வந்தோனே ஒரு ஸ்பூன் நய் ஊத்திட்டு திருப்பி கொத்தமல்லி புதினா போட்டு சாதம் போட்டு கலரி குத்தோம்னா அவ்ளோ டேஸ்டா பசங்க சாப்புடுவாங்க
ஓஹோ நாங்குன்னா தம் கட்டிர்வோ பிரியாணி மெத்தட்ல செஞ்சிருவோ
ஆஹ் அந்த மெரி செய்றீங்கா இது வந்து கொஞ்சி ஈசி டப் டக்குனு வேல சாத ஒரு பக்கந்து கூட்டி வுட்ருமா டக்குனு மோ சாத வந்தன்ன கலரே குடுத்து பாக்ஸ்ல போட்டு குத்தனுச்சு தோழி நானு
ஆஹ எனக்கு நைட்டு திடீர்னு இன்னைக்கு என்ன செய்றதுன்னே பிளானே தோண்ல தோழி அந்தமா என்னா பண்ட்ட ஆ சாதோ காலைல எழ்ந்து சாதோ ஒரு டம்ளர் ஊற வச் சுட்டு ஆ வப் பீன்ஸு கேரட் எல்லா இருந்துது செரி பீன்ஸு கேரட்டு இதெல்லா வந்து பொடிசா கட் பண்ணீட்டு அ கொட மொளகா இருந்ச்சு அதுவு பண்ட்டு அ வெங்காயோ ஒன் கட் பண்ணி கின இதெல்லா கட் பண்ணி வச்சிக்கினு அப்டே தாளிக்கும் போது அதெல்லா போட்டு ஃபரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லா போட்டு ஆ இந்த கரம் மசாலா கொஞ்சோ ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொஞ்சோ இதெல்லா இந்தது தோழி பெப்பர் இதெல்லா போட்டு தூவிட்டு அப்டே ரைஸ் போட்டு கலறி எடுத்து குடுத்தனுப்ச்ட்டே தோழி
சூப்பர் சூப்பர் ஒ லன்ச் அதே எடுத்துன் போய்ட்டாங்ளா தோழி
சொல்லுங் தோழி
அதா லன்ச் அதே எடுத்துன் போயாச்சா
ஆமாங்க ஆமாங்கோ
ம் ம் ம் ஓசூப்பர் சூப்பர் தோழி வேற என்ன டிஷ் செய்வீங்க தோழி
பிரியாணி செய்வங்க தோழி
ஆ பிரியாணி நல்லா செய்வீங்ளா தோழி
ஆ பிரியாணி இன்ட்ரஸ்ட்டுப்பா நான்வெஜ்ஜெல்லா ஓரளவுக்கு செய்வ வெஜ்ஜில வெஜ்ஜில கொஞ்சோ கம்மி தாங்க தோழி வெஜ்ஜில ஸ்வீட் ஐட்டம் கூட கொஞ்ச கம்மிதா நீங்க கேசரி பண்வீங்ளா
ஆ கேசரி பண்ணுவ தோழி
எப்டி செய்வீங்கோ
ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து ரவைய வறுத்துக்கோங்க தோழி நைய்ய ஊத்தி நா எண்ணெ ஊத்தி நா கோல்டு வாசன இல்லாத எண்ண ஓகேங்ளா நல்லா பொன்னிறமா லைட்டா நல்லா வாசன வரு நா அத ஸ்லோ ஃபிளேம்ல வறுத்துட்டு அத எடுத் துருங்க அத எடுத்துட் ஆ கொஞ்சூண்டு வந்து ரவ வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்ச சுடு தண்ணி போ பக்கத்துல சுடு தண்ணி காய வெக்குனு தோழி செரிங்ளா சுடு தண்ணி காய வெச்ட்டு அந்த சுடு தண்ணில ரவா போட்டுடுங்க ரவ வேகற வரயு நல்லா வெந்துருக்கு நல்லா ட்ரை ஆயிட்டு ரவ நல்லா வெந்துருக் அப்ப வந்து ஆ ரவைக்கு கேத்த சுகர் போடுங்க செரிங்ளா ரவி ரவைக்கு எவ்ளோ சுகர் போட்னு அத போட்டுக்கங்க அதே ரவைக் ன்னு அதே ஈக்களுக்கு வந்து ஆயிலோ இல்லன்னா நெய்யோ செரிங்ளா
ஊத்திக்கினு ஆ நெய் போட்டா இன்னு டேஸ்ட்டு நல்லாருக்குங்க தோழி அது வந்து ஒட்டாம வரு
இல்லல்ல தோழி நய் போட்டா டேஸ்ட் ந ல்லாதா இருக்கு ஆனா நம்ம கோல்டு வின்னரு வாசன இல்லாத எண்ண போட்டீங்ன்னா தெகட்டாது அவ்ளோ சூப்ரா இருக்கு நெய் போட்டா
அதா இந்த கடலெண்ண ஆமா நெய்யோ கடலெண்ண இதெல்லா வந்து வாசன அதுதா சொல்ற வாசன வந்துரு வாசன வந்துரு ம்
போட்டுடுங்க சக்கரைய வந்து மெல்ட் டட்டாயிட்டு நல்லா ஒரு கொழ கொழ கொழனு வந்துரு அப்றம் வந்து இருகு ஆரம்பிக்கு ஓகேங்ளா அப் ப வந்து எண்ண ஊத்துங்க நல்லா எண்ண நல்ல தாராளமா ஊத்துங்க நல் எண்ணெலயே கொஞ் வேகு வெந்துட்ட பிறகு நல்லா கொழ கொழ கொழ கொழனு வந்துட்டபிறகு ஒரு தவால வந்து நெய் ஊத்தி முந்திரி திராச்செல்லா போட்டு அதுல ஊத்தி வுட்ருங்க ஒரு ட்ராப்ஸ் வந்து ஏலக்காத்தூள் போட்டு எறக்கிட்டீங்ன்னா அவ்ளோவ் ஸிஈவினிங்கு வெரிய வந்து கொழ கொழ கொழனே இருக்குங்க
சில பேர் நான்ஸ்டிக்ல பண்ணிட்றாங்க இல்லைங் களா தோழி நல்லா பேச வரும் அது ஒட்டாம பதமாவரு
அது எல்லா பக்குவ தா தோழி கை பக்குவ கரெட்டா இருந்துச்சுங்ளே அதா தோழி நான்ஸ்டிக் இப்ப கை பக்குவ கரெட்டா இருந்துச்சுன்னா எந்த தவால இருந் ம் தவாலே நைஸ்
இரும்பு கடாயி இதெல்லா வச்சா குட சு கட இரும்பு கடையில கூட நல்லா வரு தோழி செஞ்ஜாக்கா நம்போ
நல்லா வரு ஆமா தோழி பைனாப்பிள் கேசரி பைனாப்பிள் கேசரியு அப்டிதா தோழி
ஆஹ அது அது எப்டி பைனாப்பிள் வந்து இந்து எது கிரைண்ட் பண்ணிக்குனுமா நம்ம மிக்சியில
ஆ ஒற்று ஒரு ஒரு பாதிப் பில்ல பாதி பைனாப்பிளு மிக்சில கிரைண் பண்ட்டு பாதி பைனாப்பிளு வந்து சின்சின்தா கட் பண்ணி வச்சுக்கோங்க செரிங்களா இந்த சக்கர போட்றப்ப துருவி வெச்ச பைனாப்பிள் எடுத்து போட்டு கலருங்க ஓகேங்களா கலறிட்டு இந்த முந்திரி அ நைய் முந்திரி திராட்செல்லா போட சொல்ல அந்த கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் எடு த்து அதுல போட்டு நல்லா கலறிட்டுங்க அவ்ளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் தோழி ஏலக்கா போட தேவயில்ல இதுக்கு இந்த பைனாப்பிள் ஃபிளேவர் வந்து அதுவே தன்னாலே வரும் ஓகேங்ளா அது சூப்பரா இருக்கும் அதுக்கு பைனாப்பிள் தேவையானந்து கலர் பொடி பைனாப்பிள் கலர் இருக்கு இல்லைங்ளா அது போட்டுக்கலாம் தோழி
கலர் ஆனா கெடுதல் இல்லையாப்பா ஒடம்புக்கு கலர் சேக்றீங்களா நீங்க எல்லாத்துக்கும் நா கலர் பெரும்பாலும் தவிர் திருவோம்பா கலர் ஒடம்புக்கு கெடுதலான்ட்டுன்னு அது வர கலர் என்னாவோ அப்டி செஞ்சு நா இது பண்ணிடுவ யூஸ் பண்ணுவ
கொஞ்ச கலர் இப்போ எப்டி சொல்றது இப்போ கலர் ஃபுல்லா வேணும் அப்டின்றப் ப்போ அது பண்ணா இப்ப நம்மனா கலரு சேத்துக்கிட்டேவா இருக்குறோம் சொல்லுங்க
அப்டி இல்லப்பா சும்மாவே இப்ப நம்ளுக் சொல்லவே வேணாம் அந்த வியாதி இந்த வியாதி எந் த வியாதி இப்பலப் புதுசு புதுசுா தெரியாம நம்ளுக் தெரியாம நோய்ங்கள்ல்லா புதுசு புதுசா வருது அத வந்து இப்போ நம்ம த்ரிஞ்சு இது சேத்தி செஞ்சு இன்னும் இது பண்ணி க்கணுமா இன்றதுக்காக நா யோஸ் அதனால இது பிரியாணி கூடோ ஆமா சில பேரு பிரியாணில இருந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவாங்க நா தக்காளி சாதமா
சார் உங்க கிட்டயே சார் இது குங்கோ பூ இருந்துச்சு இல்ல தோழி குங்கும பூ இருந்தா சுடு தண்ணீல ஊர வச்சி கலர் ஊத்தி
ஆ இல்ல சொல்றே ஓகே ஆமா ஆமா ஆமா நல்ல விஷ் யம் தா நீங்க சொல்றது ஆ ஆனா சொல்ற கலர் வந்து நம்ம தவிர் க்றது இந்த டேஸ்டிங் இது அத எது எதோ வருது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கட் ட் பண்ணா நல்லா இருக்குங்க தோழி சாப்பாட்டுல இல்லீங்களா ஏன்னா நெறைய கெடுதல் வருதுல்ல ஒடம்புக்கு அதுக்காக சொல்றங்க தோழி ம் அன்னால நா அதெல்லாம் பெரும்பாலும் நான் வாங்கவும் மாட்ட யூஸ் பண்ணவும் மாட்டம்ப்பா ஒரு வாட்டி எங்க வீட்டுகார் வாயின் வந்ட்டாரு அப்டிதா நா அப்பவே சொல்லிட்ட இது வந்து யூஸே பண்ண கூடாது வேண்டாம் அப்டின்ட்டு அப்டியே வெச்சு போட்ட தோழி நா யூஸே பண்ணலப்பா
ம் நீங்க எப்டி செய்வீங்க தோழி கேசரி
நா பெருபாலும் செய்ய மாட்டேன் தோழி ஸ்வீட்டே அததா சொல்றனே அப்டியே ரொம்ப ஆசயா சாப்புன்னோனா கேசரி எல்லாம் நாங்க சாப்ட மாட்டோம் யார இருந்தாலும் விரும்பி குலாப் ஜாமுன் வேன்னா சாப்டுவோம் அதுதா பாக்கெட் வருதுல இன்ஸ்டன்ட் வேன்னா வந்து அத வாய்ன் வந்ட்டு தண்ணில மிக்ஸ் பண்ணிட்டு அப்டியே எண்ணெய்ல கூட்டிட்டு ரொம்ப ஆசையா சாப்புனோனா அது குலாப் ஜாம்னா ஓரளவுக் எல்லாருமே நல்ல வீட்ல விரும்பி சாப்டுவாங்க அதுக்கு ஐஸ்கிரீம் வாய்ன் வந்ட்டு ஐஸ்கிரீம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்டுவாங்க தோழி
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்
என்ன சூப்பரா இருக்கும் எங்க அண்ணிதா ஒரு வாட்டி வந்து அ குலாப் ஜாமுன் சாப்டும்போது நீ இப்டி சாப்டுறத விட நீ ஐஸ்கிரீம் இதுல மிக்ஸ் பண்ணி சாப்ட்டு பாரு செம்மயா இருக்கும் அப்டி இப்டின்டுலா சொன்னாங்கோ
ம்
அதுல இருந்து சரி ட்ரை பண்லான்ட்டு ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ணதுதாங்க தோழி அது அப்டியே எல்லாருக்குமே புடிச்சு போச்சு பசங்கள்லந்து எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சனால அது அப்டியே மெயின்டெயின் பண்ண ஆரம்புச்சுட்டோங்க
சூப்பர் சூப்பர் சூப்பர் தோழி
அ அது அப்டியே போதுங்க தோழி
ம்
அந்த மாதிரி எநா ஒரு சில விஷ்யோ லா வந்து ஒருத்தர் செய்து புடிக்குதுனா அப்டியே ஃபாலோ பண்ணிடுவோ நாங்க டக்குன்னு இது செய்வே தோழி நா வந்து இந்த கச கச பாயசம்னு சொல்லுவாங்கோ இது செய்வீங்களா நீங்க உங்க வீட்டு
இது எனக்கு தெரியாது தோழி எனக்கு நீங்க இப்பதா புதுசா ரெசிபி கேக்குறே
அ நல்லா இருக்கு தோழி அந்த பாயசோ வந்து அ அதுதா இது வந்து பாசி பருப்பு வந்து வறுத்துட்டு வேக வச்சுக்கணு அ கொஞ்சுண்டு இது வேணுனா கூடோ அப்டியே என்னது அது பேரு அ சேமியா சேமியாப் கூட வேணுனா நீங்க வறுத்துட்டு அப்டியே அதுலயே கொஞ்சோ போட்டு வேக வச்சுக்கணு இந்த பக்கோ நீங்க அரிசி தீ வந்து லைட்டா பொன்னிறம வறுத்து எடுத்துக்கிட்டு அரிசி கூடவே தேங்கா ஒரு நாலு முந்திரி அ இ இது இதெல்லாம் போட்டு வருத்து எடுத்துக்கணு தோழி தேங்கா இதெல்லாமே வற்த்து இது பண்ணி ஃப்ரை பண்ணி அதெல்லா மொத்தமா எடுத்துக்குனு மிக்சி போட்டு ஆட்டிணு தேங்கா அரிசி பாசிப்பருப் பு கொஞ்சோ இதெல்லா போட்டு ஆட்டி எடுத்துக்குனு அ நம்ம இது பாசி பருப்பு வேக வச்சி இப்போ என்ன அந்த தண்ணிலயே அப்படிய வெல்லோ போட்டு அப்டியே நல்லா கொதிக் க வுட்டுட்டு அ அதுல வந்து இந்த ஆட்டி வெச்செத எடு த்து அப்டியே அதுல ஊத்திரு வேங்கோ கசகசா அதெல்லா பொன்னிறமா வறுத்து அரிச்சு வச்சுக்லா கசகசா தேங்கா அரிசி இதெல்லா போட்டு முந்திரி இதெல்லா போட்டு அரச்சு வெச்சுக்குனு அந்த பேஸ்ட் எடுத்து அதுல போட்டுணுங்க தோழி போட்டு நல்லா அத வந்து கொதிக்கி விடணு ஃபுல்லா
ம்
கொதிக்கி வுட்டுட்டு வில்லு டேஸ்ட்டு பாத்துட்டு உங்களுக்கு வேணுனா இன்னு கொஞ்சோ கூட ஆட் பண்ணிக்லா நீங்க வெல்லோ ஆட் பண்ணிட்டு அப்புறோ நெய் ஊத்திட்டு முந்திரி மா என்னன்ன நம்மளுக்கு வேணுமோ அதெல்லா போட்டு தாளிச்சு அதுல ஊத்திட்டா அவ்ளோ நல்லா இருக்கு உங்களுக்கு வயித்துல புண்ணோ நாக்குள இந்த அச்சுரோ இதெல்லா வருதில
ஆமா தோழி அ
அதுக்கெல்லா செ செமையா கேக்கு ஆமா தோழி டக்குனு அப்டி ஏறு அதெத்தனாப்ல கசகசா உங்களுக்கு வேனுனா அ தேங்கா இதெல்லா வயிறு புண்ணு அ ஆல் ஆறக்கூடிய இது மருத்துவ இலைன்ற மாத்ரி எங்க பக்கோ அந்த இதுவாயிடுச்சுன்னாக்கவே வயிறு புண்ணு நாக்குல புண்ணு அப்டின்னா வா எப்டி பாத்தாலுமே அப்டி மாஸ்த்துக்கு ஒரு ரெண்டு டைம் இப்டி செஞ்சிருவோங்கோ தோழி நாங்கோ புடிக்குன்றதுக்காக அது சுடசுட புடிக்கு கூட ரொம்பொ ஆமா அது நீங்கோ குட்ச்சிட்டீங்ன்னா நல்லா தூ க்கோ வரு தோழி நல்லா ஒரு தூக்கோ போல்லா செமையா இருக்கு அப்டியே ஃபீலு
அது எப்படி தோழி அது இன்னா பொங்கலா
அப்டி அதே அதே மாரிதா அதே அதே மாரிதா ஃபீல் தோழி இது கூடவு இது கூட சாப்பிட்டுட்டாக்க நல்லா ஒரு தூக்கோ போட்டரலா ஒரு வாட்டி அப்டிதா எங்கம்மா செஞ்சு ட்டு ஆளாளுக்கு நல்லா தூங்கறாங்க காலைல செஞ்சுட்டு ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லா குட்ச்சுட்டு செம்ம தூக்கோ எல்லாருக்குமே அதுதா செஞ்சு என்னா எல்லா என்னா என்னா ஏதனா மயக் தூக்க மருந்தா ஆட் பண்ணி குடுத்துட்டு எல்லா தூங்குறீங்களே உங்க பாட்டுக்குங்குறா உங்கள என்னவோ மயக்கமாகிதே சாப் சாப்புடுதே அப்டின்ற மாரி சொன்னோ தோழி சரி தோழி அடுத்த கால்ல இணையலா நம்போ நன்றி நன்றிங்கோ
நன்றி நன்றி தோழி